ஹலோ?
ஆ எப்டிருகீங்க?
ஆ நல்லாருக்கேம்ப்பா நீங்க எப்டிர்க்கீங்க?
நல்லாருக்கேங் பா.
வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா?
நல்லார்க்காங்க. சாப்டிங்ளா?
ஆ சாப்ட்டேம்பா நீங்க சாப்டிங்ளா?
சாப்ட்ட அ சாப்ட்டாச்சுப்பா.
சேரி சேரி என்ன பண்றாங்க பைய என்ன பண்றாங்க ஸ்கூல் போய்ட்டாங்ளா?
ஆமா இஸ்கூல் நேத்துதா ரீ ஓப்பன் ஆச்சு இன்னிக் கெளம்பிட்டாங்க.
அப்படியா சேரி சேரி அதா போன வாரோ நீங்க எதோ திருவி ழா போறேன் சொல்லிருந்தீங்க அதனால்தா நானு ஃபோன் பண்ணவே இல்ல போயிட்டு வந்ட்டிங்ளா?
ஸ் போயிட்டு வந்தா
எப்டி இருந்துச்சி திருவிலா சூப்பரா இருந்துச்சா என்ன நல்லா நல்லா என்ஜாய் பண்ணிங்க ந எத்தன் நாள் திருவிழா
அது ஒரு பா மூணு நாள் திருவிழா
அ செரி.
எங்க ஊர் சைட்ல வந்துட்டு சாமி வந்துட்டு ஃபஸ்ட் நாள் வந்துட்டு கலப்ப எடுப்பாங்க.
சேரி
ஒரு ஆத்துல இருந்து தண்ணி அந்த அம்மன அலங்கரிச்சி எடுத்துட்டு வருவாங்க அப்டி பண்ட்டு ரெண்டாவது நாள் வந்து சாமி வந்துட்டு சாமி வந்து வீட் ஊர் வளோ வரு
ஆ செரி ஊர்வலோ வரும்போது அர்ச்சன எல்லா பண்ணுவீங்களா சாமி கே அர்ச்சனல்லா பண்ணுவாங்க சேரி சேரி ஊர்வல எல்லாம் சோ புல்லா ஊர சுத்தியே வருமா
புல்லா ஊர சுத் சுத்தி டே அ எல்லா வீட்டுக்கு போயிட்டு ச யாரெல்லா பூஜ பண்ணுமோ எல்லாருகு க்கு சாமி இது பண்ணிட்டு மூணாது நாள் வந்துட்டு ஆமா மூணாவது நாள் வந்துட்டு அ ஆடு கோழியா யாரெல்லா பிரார்த்தன பண்ணிருப்பாங்க இல்லயா
ந்தா இது பண்ணுவாங்க ஓ வெட்டிட்டு ச இது சமைபாங்களா ங்க அன்னதானம் மாரிலா போடுவாங்களா
போடுவாங்க இல்ல அப்றோ ம்ச் இந்த இங்கே ஆடு எல்லா வெட் ட்ராங்க இல்லையா அவங்களே வந்துட்டு என்ன நேந்துருப்பாங்கன்னா நாங்க கோயிலுக்கே கொடுத் த்துறுவோ அப்படின்றவங்களா அதெல்லா யாரலா வராங்களோ அவங்களுகே அப்டியே பங்கு போட்டு குடுத்துருவாங்க
குடுதுருவாங்க சேரி சேரி அப்றோ வந்து பொதுவா அன்னதான மாரி போடுவாங்க எல்லோரு மக்கள் ஃபுல்லா எல்லோருக்கு சேரி சேரி பரவால்ல ஜாலியா இருக்கு அந்த மாரிலா திருவிழா எங்க ஊர்லயு அதே மாரி தா இந்த மாதிரி வந்துட்டு ஒ ரெண்டு நாள் திருவிழா ஒரு நாள் ல்ல சாமி ஆடுவாங்க அடுத்த நாள் வந்து இந்த மாரி ஆடு எல்லா வந்து நெந்துட்டு கொடுத்தா வெட்டுவாங்க அன்னக் க்கு மதியமே வந்து இந்த மட்டன் போட்டு அதா அந்த மாரி கொழம்பு வச்சு எல்லாரு மமே குடுதுருவாங்க சாப்பாடு மாரி நெறைய பேருக்கு ஃப்ரெஷ்சாவு கொடுத்துருவாங்க நெறைய பேருக்கு இந்த ஊருல பொதுவா சமைபாங்க
ஆ கூறு போட்டு கொடுத்துருவாங்கல்லக்கா ஆமா ஆமா அ அங்க ரங்கராட்டனோ அந்த இ
ஆமா ஆமா அதெல்லா சூப்பரா இருக்கு ஆமா ராட்டுனோ இருக்கு அதுக்கபுறோ ஃபுல்லா எல்லாமே பசங்களுக்கு என்டர்டைமென்டா இருக்கு நெறையா பொருள் இருக்கு எல்லாமே விளையாடுவாங்க வாங்கி சாப்படுறதுக்கு ஆமா ஆமா ஆமா எல்லாமே வாங்கிருவாங்க பலூன்ஸ் இருக்கு அதுதா ஜாலியா இருக்கு ஆனா அதெல்லா
பர்ஸ்ட் எல்லா அந்த ஜவ்வு மிட்டாய் இருக்குங்கா இப்ப எல்லா எங்கியுமே கிடைக்க மாட்டேங்குது
ஆமா ஜவ்வு மிட்டாய் தானே ஆமா ஆமா இப்ப அப்படியே வந்தாலு இப்ப இருக்க டேஸ்ட் சு பாத்தேயா டேஸ்ட்டு இப்ப நல்லா இருக்காது அது ஒரு மாரி மண்ணு மாரி இருக்கு அப்போ இருக்கிற அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமே வேறு மாரி தா இருக்கு திருவிழால இப்போல்லா அப்படி கிடையாது தா
ஆமா
அதுதா அதனால வந்துட்டு அது அந்த டைம் தா என்ஜாய் பண்ணணு பட் ஆனா சென்னையில அந்த மாதிரிலா ஒன்னு கிடையாது இந்த ஊர் சைடு தா திருவிழாலா இல்ல திருவிழான்றதே ஒண்ணுமே இல்ல ஆமா என்ன வெற பால் கொடோ எடுக்குறாங்க இங்க அவ்ளதா அதோட மதியமே முடிச்சு வச்சுருவாங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஏதாவது இந்த சாம்பார் சாதோ ஆமா அந்த மாரி போடுவங்க சிட்டி டசைடு வேஸ்ட்டு தா திருவிழா ஊர் சைடு தா திருவிழான்னா நல்லா ரெண்டு நாள் மூணு நாள் இரு பொன்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவங்க அது ஒரு சில பேர் பாத்தீங்கனா அவ்ளோ மேக்கப்பாருக்கு நார்மல் ட்ரெஸ்லே வர மாட்டாங்க ம்
ஆமா சில ஊர்லல்லா பதினெட்டு நாள் நடக்குது ம் எனக்கு தெரிஞ்ச ஊர்லலா ஆமா பதினெட்டு நாளு அ டெய்லி கத சொல்லுவாங்க பாரதோ கட்டுவாங்க
ம் ம்
அந்த பஞ்சவர் கத இருக்குல்லையா மகாபாரதம் கத
ஆமா ஆமா
அது மொதலருந்தே அந்த பதினெட்டு நாள் சொல்லி பதினெட்டாவது நாள் வந்துட்டு ஊர் ஃபுல்லா அந்த துரியோதனனு பீமா அர்ஜுனல்லா சண்ட போடுவாங்கல்ல
ஓ செரி செரி அதுதா அந்த நாடகம் மாரில்லா போடுவாங்கள்ல நறையா
அது ஊர் ஃபுல்லா அவுங்க ரெண்டு பேரு அடிச்சுட்டே வருவாங்க கடைசியா அந்த கோயில்கிட்ட வந்துதா அந்த கத ஒண்ணு பண்ணி துரியோதனன்ன இது பண்ணி இது பண்ணுவாங்க சூப்பராருக்கு அந்த அந்த கோயிலு
நறைய நாடகாது கரகாட் ட்டுல்லா நறையா ஆடுவாங்க எங்க ஊர் சைடுலா அது ரொம்ப ஜாலியாருக்கு
இப்பயெல்லா எங்கக்கா அந்த கரகா ஆமா இப்பல்லா எங்க அந்த கரகாட்டோ ஒயிலாட் டோல்லா எங்கியோ காணு நறைய பண்ண மாட்றாங்க
து அந்த மாரி நறைய கண்டெக்ட் பண்ணுவாங்க இப்ப ஆம்பளைங்களுக்கு தனியா ப்ரோக் இது நறையா போட்டிங்க பொம்பளைங்களுக்கு இந்த ஸ்பூன் லேமன்லா இருக்கால்ல அதெல்லவு பண்றாங்க இப்போல்லா ம் அது சூப்பராருக்கு
அதுக்காயிங்
பண்ணுவாங்க அதுதா இப்ப இங்க சென்னையில மே வேஸ்ட்டு தா போல ஊர் சைடு தா சிட்டியில வந்து அதெல்லா பண்ண மாட்றாங்க எதுவுமே
ம் நம்ம ஊருக்கு போனாதா நம்ப நம்பளாவே இருக்க முடியுது
ஆமா கரெக்ட்டு தா நம்ம கொஞ்சோ நம்ம இங்க இங்க நம்ம அப்டியே ஓடி ட்டே இருக்கோமே அந்த ஃபுல் மன ஸ்ட்ரெஸல்லா விட்டுட்டு அங்க ஃப்ரீயாருக்கலா
ஆமா கொஞ்சோ அங்க நல்லா தண்ணி காற்று இ ஆ இயற்கையின்ட்டு ஜாலிய போயி்ட்டு ஒரு மாதோ தங்கிட்டு வந்துட வேண்டியத் தா
ஆமா இயற்கையாருக்கு அதுதா ரொம்ப முக்கியோ காத்துல இங்க நம்ம ஏசியில போட்டா கோட அந்த மாரி ஒரு காத்து வராது அங்க நல்லா சூப்பரா இருக்கு அந்த காத்து அதாவது நைட்டு வந்து ஒரு ஏசி ஃபீலிங்குலே தூங்கலா வெளிய அ கைத்துக்கட்டில் போட்டு படுப்பாங்களே அந்த காலத்துல
பாட்டி எல்லாருக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்தாங்களா சாப்ட்டோமா
ஆமா அவ்ளோதா ஆனா என்னன்னா ஃபியூச்சர்ல நம்மல்லா ஊர் சைடு போய் செட் டுல ஆனாதா நல்லது நம்ம இங்க கடமைகள்லா முடிச்சுட்டு பிள்ளைங்கெல்லா கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு
அப்பறோம் அப்றோங்க்கா சமைச்சுட்டீங்களா
ஆ சமைச்சாச்சுப்பா எல்லா வேலையு முடிஞ்சிச்சு பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க
ஆ
அதேதா ஸ்கூல் தொறந்துரிச்சில இனிமே வேல தா டெய்லி இத தூங்கறது எழுப்பி கெளப்புறதுதா பெரிய வேலயாருக்கு
பெரிய வேல ம்
ஆமா தூங்குறவங்கள எழுப்பி கெளப்புறதுதா
ம்
மாரி இதுல வந்துட்டு வ ஆ அந்த மியூசிக்கல் சேர்லா வப்பாங்க உங்க ஊரு சைடு வப்பாங்களா அந்த திருவிழால
மியூசிக்கல் சேர் இந்த லெமன் அண்ட் ஸ்பூன் அதுக்கப்றோ இது பண்ணுவாங்கக்கா அந்த மஞ்ச தண்ணி மாரி, ஆ ஓடவிட்
ஆ, மஞ்ச தண்ணி ஊத்துவாங்க ஆமா ஆமா ஆமா அது நா படத்துல பாத்துருக்கே
எங்க ஊர் சைடு பண்ணுவாங்க கலர் தண்ணி போட்டு இது பண்ணுவோ அது பந்திய வச்சு பண்ணுவாங்க யாரு மாட்லையோ அப்போதைக்கி என்ன அங்க இரு க்கோ அதுதா இதுன்ற மாரி
அவங்கவுங்களோட மொறப்பசங்களுக்கு தான ஊத்துவாங்க மேல, எல்லாருக்கு ஊத்
இல்ல அது ஊர்ல வந்துட்டு அந்த மொ லாஸ்ட்ல ஆடு வெட்டுவாங்கல்ல மூணாநாள் வந்து ட்டு அம்மன கோ எடுத்துட்டு போயிட்டு கரைப்பாங்க அ அந்த க அலங்கரி ச்சதெல்லா எடுத்துட்டு போயிட்டு சாமி திருப்பி மூணாவது நாள் வந்துட்டு ஊர்வலம் போவு அது பண்ணிட்டு வரும்போது எல்லாருமே அப்டி பண்ணிட்டு வருவாங்க ஜாலியா அப்டியே பைய வச் வெளையாடிட்டே வருவாங்க மோளம்லா அடிச்சுட்டு பட்டாசுலா வெடிச்சுட்டு
ம் ம் அதலா அந்த மாரிலா ஜாலியாதா இருக்கும் நீ என்ன மாரி டிரெஸ் பண்ணிட்டு போன சாரியா இல்லன்னா சுடி
சாரிதாக்கா ஃபர்ஸ்ட் நாள் மட்டு சாரி போட்டுருந்தோ
ஓகே
ரெண்டாவது நாளு நார்மலா ட்ராப் பு குர்த்தி அந்த மாரி போட்டுருந்தே திருப்பி மூணாதுநாள் பெஷ் டிவல் அந்த மெயின் மெயின் ஃபங்க்ஷன் இருந்ததனால திருப்பி சாரி போட்டா ச் எங்க இந்த சாரி எல்லா கட்டனா வெயிலு முடியல
முடியல, ஆனா என்ன தெரியுமா நம்ம அங்க சுடிதார்லா போட்டுப்போனா அந்த குர்த்தி ஆஃப் இது பழசல்லா போட்டு போனா நம்மள ஒரு பாக்கற பார்வையே வேற மாரி இருக்கு, ஆ எல்லா மெட்ராஸ்காரங்க அதனால அப்டி போட்ருக்காங்க அப்டி இப்டின்னு ஒரு ரெண்டு மூணு பாட்டிங்க சொல்லு அந்த மாரி வந்து நம்மள லுக் க்கே வேற மாரி விடுவாங்க ஆனா அங்க இருக்க லோக்கல்ல இருக்கவங்க பாத்தீனா ஆ, அன்னைக்குதா வேற மாரி போட்ருப்பாங்க அப்படியே கிராண்டா கல்யாணவீடு மாரி அவங்க நக எல்லா இருக் கற எல்லா நகையு எடுத்து மாட்டிட்டு
எல்லா நகையு போட்டு வந்துருவாங்க நம்மளுக்கு அந்த நகைய பாத்தாலே வெறுப் பாருக்கு
ம் ம் அதுதா எல்லா போட்டு அது அதாது அதுதா அவங்க பெரும அவங்களுக் கு அதுதா பெருமைமா ஏன்னா நம் அ அதாவது வந்து அவங்கள்ட அவ்ளோ இருக்குன்னு காட்டுவாங் நம்மள நம்ம கழுத்த பாப்பாங்க என்னது ஒரு செயின் கூட போட்லயானு நம்ம போட்ருக்கது சுடிதாரா இருக்கு அதுக்கு நம்ம நகை நட் ட அள்ளி போட முடியாது நம்ம பேஷனா போட்ருப்போ அது அவங்களுக்கு புரியாது
நா போனவாட்டி ஃப்ராக் போட்டு போயிட்டே கவுன் மாரி ஒண்ணு போட்டு போயிட்டே ஃபுல் கவரு அதுக்கு லூஸ் அதுக்கு நம்ம ஜுவெல்ஸ் பேர் பண்ணா நல்லா இருக்காது
நல்லாருக்காது அததா சொல்ற நமக்கு வந்து ஃபஸ்டு பிரிஃபரன்ஸ் நம்ம சுடிதாரதா போடுவோ எடுத்தோன்ன சரீக்கு போ மாட்டோ ஆனா அவங்களுக்கு அது அதாவது சரீ கட்டி அது நல்லா தல நெறையா பூ வெச்சு நல்லா எல்லாமே போட்றதா அவங்களு அதுதா அது லுக்கு என்ன இப்டி வந்திருக்கோ பொண்ணு இப்டி வந்துருக் ஓ மருமக அப்டின்னு வாங்க கழுத்து காதெல்லா பாப்பாங்க ஒரு திருவிழாவுக்கு வந்தா அதா வேலையே அவங்ளுக்குலா ஆமா எப்டி ட்ரஸ் பண்ட்டு வரோன்றதா பாத்துட்ருப்பங்க எப்பப்பாரு அதுதா அந்த மாரிதா இருக்கோ திருவிலனாலே அப்டிதா ஆனா ஜாலியா இருக்கோ ஆனா அது கப்புறோ பாரே அந்த ஒ ய ஊர்ல திருவிழா நடந்ததுக்கு சோடே தெரியாத அளவுக்கு காலியாயிடோ
ஆமாங்கா அது எல்லாருமே இ இப் இப்ப கூட பாருங்க்ளே இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த வெக் அந்த லீவு அ பசங்க ஸ் ஸ்கூல் லீவ் விடுறங்களா அப்ப போயிட்டு பாக் க்குறோமா அதுக்கப்புரோ எதா ஒரு பங்ஷன் மெயின் பங்ஷன்ன மட்டுதா நாம ஊருக்
ஆயிருவா அதுவு இப்ப என்னா நெறையப் பேரு ஊர்லே செட்டில் இல்லடா எல்லாமே வந்து இங்கே வந்து செட்டில்வ் ஆயிட்றாங்க அனால திருவுலா டைமுக்கு ஊருக்கு போறனால அவுங்க வந்து மறுப்டியு கெளம்பிடும்போது அங்க ஊரே காலியாய்டுது அவ்ளோதா வெறிச்சோன்னு இருக்ககோ அதுக்கப்புறோ தா ஒரு மாரி இருக்கு அ அக்கப்புறோ பாக்கவே கஷ்டமா இருக்கோ ஒரு மாதிரி அதுதா அதா என்ன பண்றது அப்டிதா இருக்கு
இந்த ஊர் சைட்லா போனா டிரா டிராக்டு ஓட்டுறது மாட்டு வண்டி ஓட் றது அதுலா நல்லா இருக்கு
அந்த நூறு நாள் வேலைக்கெல்லா கூட போறாங்க இப்ப எங்க சித்திங்கல்லா அங்க ம் அங்க அந்த ஊர்ல வந்து அந்த மார்லா இருக்காங்களா அந்த வயல் வேல அந்த மாரி போட்றாங்க அவங்களுக்குதா நல்லா செட் ஆனா அந்த அவங்களுக்கு அந்த வெயில் வந்து க பெருசாவே தெர்ல நமக்குதா வெயில் பெருசா தெரியுது ஏன்னா அவுங் களுக்கு அந்த வெயிலு ஆ அவுங்களுக்கு அந்த வெயிலே அவுங்களுக்கு கரெக்டா இருக்கு அவுங்களுக்கு வந்து அந்த வெயில் வந்து அவங்களுக்கு பெருசாவே தெரியில அதனால வந்து ஏனா அவுங்க அதுலே இருக்காங்கல்ல நமக்கு வந்துதா நம்ம இங்க ஏசி குள்ளே இருக்கிறதுனால நமக்கு அது வெயில் ஒரு மாரி டிப்ரண்டா தெரியுது
தெரியிது அவுங்க எங்க நாம வந்துட்டு பசங்ளுக்காக இப்ப ஆறு மணிக்கு எழுந்துக்றோமா அவுங்க நாலு மணிக் எழுந்து பாலு கறந்து அந்த பால் எடுத்துட்டு பேய்ட்டு வாங்க அந்த பஞ்சாயத்து ஆபிஸ்லயே எங்யோ ஒன்னு குடுக்குறாங்க அது குடுத்துட்டு வந்ததுமே சமச்சறாங்க கால ஆறு து மணிக்கு சாப்ட்டுறாங்க டிபன முடிச்சிறாய்ங்க அதுக்குள்ள ஓட்றாய்ங்கே வேலைக்கி ஓட்றாங்க
டிபனு மதியாண லஞ்
ம் ஹலோ அக்கா லைன்ல இருக்கீங்ளா
அது ஒருப் சால
ம் வாய்ஸ் கட் ஆயிடுச்சுக்கா
அதா ஆ சரியா இல்ல போல நெட்வர்க்கு அதனால வந்துட்டு அ அது ஒரு மாரி வாய்ஸ் இப்ப கேக்குதாமா
ம் கேக்குதுக்கா
அதா அது ஒரு மாரி வாழ்க்க ஜாலிய இருக்கும் ஆனா என்ன தெரியுமா பழகுன அவுங்களுக்கு தா நல்லாருக் அப்ப நமக்கு திருவிழா டைம் தவற மத்த டைம் அங்க போய் நம்மளால இருக்க முடியது
ஆமா நம்மளுக்கு
வெச்சுரு நமக்கு ஏன்னா நமக்கு என்ன தா இங்க ஒன்னுமே வேல இல்லனா கூட இங்கேய இருந்து இருந்து பழகிட்டோல
பழகிடுச்சு
அங்க யாருமே இல்லன்னா ஒரு மாரி போர் அடிக்
இப்போ கூட எங்க ஊருக்கு நா போறேன்னு வச்சுக்கோக்கா இப்போ வந்துட்டு எவ்ளவோ பரவாயில்ல ஃபர்ஸ்ட்லா ஒரு ஒ ஏதாச்சு ஒண்ணு வாங்கணுனா கூட ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்து வந்துதா நா வாங்கனு சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ளதா வேற அனுப்சு விட விடுவாங்களா
ஆமா ஆமா ஆ
ரொம்ப டார்ச்சரா இருக்கு அதெல்லா
ஆமா அதுதா ஆமா கடையெல்லா தூர தூரமா இருக்கு வண்டியு இருக்காது சைக்கிளு இருக்காது அதுவு இந்த கடைங்கல்லா பாத்தீன்னா ஒன்னுமே விக்காது சாக்லேட் நீ வாங்கி வாய்ல போட்டா கூட டெஸ்ட்டா இருக்காது.
ஆமா
ஆனா நம்மளோட சாக்லேட்டுங்க ப்யூர் இருக்கு அத வாங்கி வாயில போட்டீங்கனா மண் மாரி இருக்கு
ஆமா
அந்த மாரி இருக்கு பால் பாக்கெட்டுமே இங்க நம்ம வாங்குற அர லிட்டர் பால் வந்து ஓரளவு தண்ணி ஊத்தலா அங்க வந்து அந்த பாலே தண்ணியா தா இருக்கு எதுவுமே அதாது அங்க வந்து சாப்புடுற பொருள் கொஞ்ச இந்த கிராமங்கள் ரொம்ப அடிமட்ட கிராமங்கள் அந்தளவுக்கு இல்ல இந்த ஒரு பொட்டி கட மாதக்ஷரி வச்சுக்கிட்டு அ குட்டி கடையா வச்சுகிட்டு இது பண்ணிக்கேன்
அங்க இருக்கிறது எல்லாமே அந்த லோக்கல் ஐட்டமா தான் இருக்கும்
டயடா செரிம்மா பா நான் அடுத்தடுறேன் ஃப்ரீயா ஆய் ட்டு தோ ஒரு வேலை இருக்கு ஆ ஆ பாய்